அ லோ
ஆ அக்கா கேக்குதா
ஆ கேக்குதுப்பா என்னா உடம்பு சேரில்லனாங்க எப்படி இருக்கு என்னா பண்ணிட்டு இருக்க வீட்ல
ஆமாக்கா என்னன்னு தெர்ல வெயிட் வேற கொஞ்சோ போட்டன்னா அது என்னன்னு தெர்ல கை கால் முட்டியெல்லா வலிக்குது கொஞ்சோ என்ன சொல்றது மேல மாடிப்படியெல்லா ஏறி இறங்கு போது ரொம்ப மூச்சு வாங்குது அப்றோ உடம்பே வந்து என்னாது ரொம்ப டயர்டா சோர்வா இருக்கு
ஆமாம்ப்பா நேத் நேத்து உங்க அக்கா வந்திருந்தாங்க வீட்டுக்கு சொன்னாங்க நீங்க வெய்ட்டு ஏறிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப வர வர ஒழுங்கா சாப்பாடே சாப்டாம இருக்கீங்கன்ற மாறி சொன்னாங்க சாப்பாடே சாப்படாம அப்டியே இருந்தா வெய்ட்டு கொறஞ்சிருவிங்ளா என்ன? அ நேரத்துக்கு சாப்புட்ணு இல்லையா?
ஆமாக்கா சொல்ற செரிதா அது வந்து சேரி ஓகே வெயிட் ஆவு சொல் சாப்பாடு கம்மி பண்ணே அவ்ளோ சாப்பாடு சாப் ப்றதில்ல இருந்தாலு என்னன் தெரில அது வெயிட் வந்து கம்மியாவு மாட்டன்தா அதுனால வந்து என்னத் தெரிமா நொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாருக்கு எனக்கே எதுமே பண்ண முடியமாட்டன்து டயடு ஆயிர்றே. சின்னதா எதா ஒரு வேல செஞ்சா கூட ரொம்ப டயடாய்ட்டு வந்துஸ் அப்டே சோஃபால வந்து படுத்துட்றே. படுத்து கொஞ்சோ ரெஸ்ட்டு எடுத்ததுக்கு அப்புறந்தா அடுத்த வேல எல்லாம் பண்ண முடிது அந்த மாதிர்ருக்கு.
வெயிட்டல்லா அப்ற நம்ம கொறச்சிக்கலா ஃபஸ்ட்டு நேரத்துக்கு சாப்புடுங்க ஒ கரெக்டா தண்ணி குடிங்க. நீங்க ஒழுங்க சாப்படாம தண்ணி குடிக்காம இருந்தாலே அது டயேட்னஸ் அப்டியேதா இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த மாரிதா ஆச்சி. நானு இப்பப்பதா ஒரு ஆறு மாசமாதா எனுக்கு கொஞ்சோ வெயிட்டு கொறச்சு ஒரளவுக்கு நல்லா இருக்கே. அதுக்கு முன்னாடி எனுக்கு அப்டிதா நானு வெயிட் லாஸ் பண்ணுன் சொல்லிட்டு ஒழுங்க சாப்படாம வீட்ல வேல பாப்பே அப்டியே டயாடு ஆய்ட்டு அப்டியே படுத்து தூங்கிருவே. அப்டே ரெண்டு மூணு வாட்டி தல சுத்தி கூட விழுந்துட்டே அந்த மாரி ஆயிடுச்சு எனுக்கு. அதுக்கப்றோ வீட்ல திட்டி நீ ஏ இந்த அளவுக்கு இது பண்ற அது வெயிட் ஏர்றதுக்கு நாம ஒன்னு பண்ண முடியாது. அனு சொல்லி திட்டி செரி நீ யோகா பண்ணு சாப்பாட்ருந்துகிட்டு அ லிமிட்டெட் ஃபுட்டா அவுங்க சொல்லுவாங்க என்ன மாரி சா புன்னு சொல்லிட்டெல்லா அவுங்க சொல்லுவாங்க அந்த மாரி சாப்டு. டெய்லி எழுந்ததுமே இந்த நெல்லிக்கா இருக்குல்லையா பெரிய நெல்லிக்கா அந்த ஜூஸ் அது ப ஒரு கால்லிட்டருக்கு டெய்லி ஒரு கிளாஸ் அந்த ஜூஸ் குடி. அப்டி இதெல்லா சொல்லிர்க்காங்க அதெல்லா ஃபாலோ பண்ணதுக்கப்புறந்தா இப்போ ஒரு ஆறு மாசோ க ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மூணு மாசோ எதுவுமே தெரில. அதுக்கப்புறந்தா கொஞ்ச கொஞ்சமா நா எட கொறைய ஆரம்பிச்சே. ஆனா இப்ப பரவால்ல ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ வரைக்குமே கொறஞ்சுட்டே. ஒரு ஆறு மாசத்துக்கப்புறோ அந்த மாரி வேண்ணா பண்ணு ஃபஸ்ட்டு நீ என்ன செய்றன்னாக்க ஃபஸ்டு இப்ப ஒழுங்கா சாப்டு சாப்ட்டு கொஞ்சோ ஒரு ம் தெம்பா இரு. இந்த ஒரு வாரோ கழிச்சி ஒடம்பு கொஞ்சோ சரியானதுக்கு அப்றோ நா சொல்றே என்னென்ன பண்ணுன் சொல்லி ஒவ்வொன்னா அப்டியே ஃபாலோ பண்ணு. செரியா?
ஓகேக்கா ஓகேக்கா செரிக்கா.
நெல்லிக்காலா இருக்கு இல்லையா அங்க மார்க்கெட்டுக் போனா கெடைக்கு ம்.
ஆமாக்கா கண்டிப்பாக இருக்கு அது செர டைம் சீசன் செல அந்த சீசன பொறுத்த வரைக்கு அப்டியே வெச்சு போங்கள்ல அதுக்கேத்த மா அப்டியே வருங்க்கா.
அது வாங்கிட்டு வந்து வெச்சுக்கோங்க நறியாவே வாங்கிட்டு வந்து வெச்சுக்கோங்க பசங்களுக்கூட குடு வீட்ல அதெல்லா சாப்ட்டா நல்லத்தா ஒடம்புக்கு அண்ணா இருந்தார்னா கு குடு அம்மாவுக்கு குடு சுகருக் கூட ரொம்ப நல்லா கேக்கு. டெய்லி ஒரு கிளாஸ் நெல்லிக்கா ஜூஸ் குடி இல்லன்னாக்கா ஒரு மூணு நாள் நெல்லிக்கா ஜூஸ் குடி ஒரு மூணு நாள் வெந்தயோ நைட்ல ஊற வெச்சிட்டு காலைல எழுந்ததுமே வெறு வயத்துல ஒரு கிளாஸ் அ வெந்தய தண்ணி குடிச்சு அது சாப்ட்ரு மென்னு சாப்புடு. இந்த வெந்தயத்த ஆனா எனுக்கு அந்த வெந்தயந்தா ரொம்ப கஷ்டமா போச்சு தண்ணிய வேண்ணா குடிச்சிரம்ப்பா என்னால அத மென்னு சாப்டவே முடில.
ஆமாக்கா நீங்க சொன்ன கரெக்ட் எனக்கு அது எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது கா எங்க அம்மா கூட இந்த வையிர் வலி வருன்ல அந்த டைம் சாப்பிட தருவாங்க நான் சாப்டவே மாட்டன் ஐயோ எனக்கு வேண்டாம் அப்டின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவேன்
அதுதான் அது மண்ணே சாப்பிட்டா ரெண்டு மூணு நாள் வாமிட்டே ஆயிடுச்சு ஐயோ வேணவே வேணாம் சாமி சொல்லிட்டு நான் அந்த தண்ணிய மட்டு ஊற வச்சு குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்றம் நைட்ல தூங்க போறப்போ கொஞ்சன வெந்தயம் வாயில போட்டு மாத்ர முழுங்குற மாரி முழுங்கிருவேன் இந்த மாரி எல்லா பண்ணி இது பண்ணுவேன் நீங்ளும் பண்ணி பாருங்க தண்ணி வந்து குறைஞ்சது ஒரு மூணு லிட்டராவது குடிங்க சரியா நா தண்ணி எவ்ளோ வேணாலு குடிக்கலாம் தண்ணி இல்ல ஜீரோ கொலஸ்ட்ரால் இல்லையா அதனால எவ்ளோ வேணாலு எடுக்கலாம் இந்த நார்ச்சத்து இருக்கிற அந்த காய்கறி இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லா கொஞ்சம் அதிகமா சாப்டுங்க உங்க வீட்லதா அவங்க வீட்டுக்கார காய்கறி எல்லாம் அதிகமா வாங்கிட்டு வருவாங்கல்ல அவங்க நீ கூட டெய்லி ஏதாவது ஒரு பொரியல் பண்ணுவியே
ஆமாக்கா கண்டிப்பா விட்ல எப்போலு பொரியல் இருக்கும் நான்வெஜ் இருந்தாலும் செரி பொரியல் இருக்குக்கதா வெஜிடபிள் சாப்பிடுதா செய்வோம் காக்குட
பச்ச காய்கறி இல்ல கேரட் பீட்ரூட்டு எல்லா பச்சையா சாப்பிட்டா கூட அதுக்கூட நல்லதுதானே அப்டி கூட சாப்ட்டுப்பாரு கேரட் ஜூஸ் குடி அப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க ஆனா அது நான் செஞ்சு பாக்கல இந்த பூசணிக்கா இருக்கு இல்லயா வெள்ள பூசணி
ஆமா ஆமா கா
ஆ அதனுடைய சதய அத மிக்சில போட்டு அதையு ஜூஸ் மாரி குடிச்சா ஒடம்புக் குறையுதுன்ற மாரி சொன்னாங்க ஆனா அது நான் செய்ல நான் இந்த நார்மலா நெல்லிக்கா வெந்தயோ இந்த தண்ணி குடிக்கிறது இத மட்டுமே அப்டி டெய்லி ஃபாலோ பண்ண அப்ரோ வீட்ல வேலல்லாம் பசங்கல்லா ஸ்கூல் போனதுமே டெய்லி யோகா பண்றே ஒரு அரமன் நேரோ பண்றேன் டெய்லி பஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்துச்சு அதாவது ஒரு நாள் பண்ணா மூணு நாள் பண்ண மாட்ட
ஓகேக்கா ஓகே ஓகே
அந்த மாரில்லா இருந்துச்சு சரி இப்போ என்னடாண்ணாக்க அதெல்லா விட்ட வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு டெய்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதெல்லா கண்டியூவா பண்ணதுக்கு அப்றோ தா எனக்கு கொஞ்ஜோ கொறைஞ்சிருக்கு ஒரு ஏழு கிலோ வரைக்கு கொறஞ்சிட்டன் இப்போவு ஆனா ஃபர்ஸ்ட்ல்லா எனக்கு நீ சொல்ற மாரி கை கால்லா பயங்கரமா வழி வரும் இந்த விரல் எல்லாம் அப்டியே ஏதாவது வேல செஞ்சா அப்டியே நெரம்பு இழுக்கற மாரி இருக்கு அந்த அளவுக்கு வழி வரும் ஆனா இப்போ இந்த யோகால்லாம் பண்றதால எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீ அப்டினா பண்ணிப்பாரு எப்டி பசங்க ஏழு மணிக்கே கேளம் ன்ன ஏழு எட்டு மணி கெளம்புவாங்ளா பசங்க எட்டு மணி கெளம்புவாங்ளா ஸ்கூலுக்கு
ஆமாக்கா சின்னவன் சின்னவன் வந்து ஒன்பது மணி ஆகும் பெரியவ வந்து இது எட்டு மணிக்கு எ எட்டரைக்கெலாம் போயிடுவாக்கா அவ
ம் என்ன பண்றீனாக்கா கால்ல எழுந்ததுமே ஏதாவது ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நா நெல்லிக்கா ஜூசோ வெந்தய தண்ணி ஏதாது குடிச்சிட்டு அதுக்கப்றோ எதுவுமே சாப்ட வேணா செரியா பசங்களல்லா ஸ்கூலக்கு அனுப்பி ட்டு ஒடனே யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணு
சேரிக்கா ஓகேக்கா ஓகேக்கா பாப்போ
நேற யோகா பண்ணிட்டு இந்த மூச்சு பயிற்சிலா இருக்கு இல்லயா அதெல்லா பண்றப்போ உனக்கு ஒடம்புல நல்ல காத்து ஒடம்புக்குள்ள போறப்போ அந்த கெட்ட கொழுப்பு கரையறதுக்கெல்லா ஒரு நல்ல இதா இருக்கு அதெல்லா பண்ணிப்பாரு அதெல்லா பண்ணா ஒடம்புக்கு நல்லது அதுவு நீ பண்ண பண்ண பசங்களு கத்துக்குவாங்க இப்ப இருந்து பசங்களு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கு இல்லயா
ஆமா ஆமாக்கா கண்டிப்பாக்கா நீங்க சொல்ற மாரி நானு அதே மாரி ஒன்னா ட்ரை பண்ணி பாக்குற அப்ப எனக்கு சேஞ்சஸ் தெரியுதான்னு பாத்துட்டு உங்கிட்ட சொல்றா எதா டவுட் இருந்த உங்கிட் கேக்கற செரிங்களா அதே மாரி சொல்லுங்க நானு ஃபாலோ பண்றேக்கா
எனக்கு உங்க அக்கா வந்து சொன்ன பின்னாடி தா தெரியுது அவங்க ஒடம்பு சரியாமா ஆயிட்டு இருக்கு இந்த மாரி டய சாப்ட மாட்ட ஓள்ளி ஆகுதான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த மாரி ஒடம்ப கெடுத்துக்கறான்ற மாரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதுக்காகதா செரி நா ஃபோன் பண்ணி பேசற ஃபோன் பண்ணே இப்போ
ஓகேக்கா ஓகேக்கா அது வந்து என்ன சொல்றதுக்கு ரொம்ப வெயிடிட்டா இருக்குதா செரி பசங்க வேற கிண்டல் பண்ணாங்க மத்த அம்மானா பாரு எப்டி இருக்காங்க பா அப்டி இருக்காங்க பாரு இப்டி இருக்காங்க பாரு அந்த டிரெஸ் போட்டுக்கிறாங்க இந்த டிரஸ் போட்டுக்கிறாங்க நீ எப்போவு இப்டியே இருக்கிய அப்டி இப்டி சொல்லி கேட்கும் போது நமக்கே ஒரு மாரி இதுவ இருக்கு குல்ல சேரி ஓகே நம்மளு கொஞ்சோ ட்ரை பண்ணி பாக் லா அப்டின்னு நா கல்யாண டைம்ல ரொம்போ தா இருந்தே இப்ப தா இந்த ரெண்டு பசங்க ஆனதுக்கு அப்றோ தா எனக்கு ரெண் ரெண்டுமே சி செக்க்ஷன் தா அதெல்லா ஆப்ரேஷன்ல்லா ஆனனாலதா எனக்கு அப்டியே வெயிட் அப்டியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அது கொஞ்சோ கம்மியா இருந்துச் திருப்பி பாத்தா இப்ப திருப்பியு வந்து வெயிட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துட்ருக்கு
ஆ அதுல இன்னு ஒண்ணு என்னா தெரியுமா இந்த டெலிவரி டைம்ல நம்ம என்ன பண்றோனாக்க ரெஸ்ட்லயே இருந்துர்ரோ எதுமே பண்ணாம ஒரு எக்சசைஸ் கூட பண்ணாம ரெஸ்ட்லயே இருக்கிறதுனால நம்ம ஒடம்புல இருக்கற கொலஸ்ட்ரால் எல்லா சேந்துட்டு வெயிட் போட்டுட்றோ ஆமாங்க நெறைய எடத் த்துல பாருங்களே அவங்க எக்ஸசைஸ் பண்றது அத இத பண்றவங்க அப்டியே நார்மலாவே இருப்பாங்க நம்ம பசங்க சின்ன கொழந்தைங்க இருக்காங்க செரியா தூங்க முடியறது இல்லன்னு சொல்ட்டு நம்ம எப்ப அதால்ல தூங்கிக்கிட்டு பசங்கள வெச்சுக்கிட்டு நடக்கறது கூட இல்ல ஒழுங்கா அப்டியே இரு க்கிறதுனால நம்ம அப்டியே வெயிட் போட்டுறோ அப்றோ இந்த பசங்க வளர வளர வீட்டுக்காரரு கொஞ்சோ சாப்பாடு தட்ல மிச்சோ வெச்சுட்டு போவாரு பசங்க கொஞ்சோ மிச்சோ வைப்பாங்க செரி அது கொஞ்சோ எது சாப்புடுவோ கொஞ்ச நேர கழிச்சு அவங்களுக்கு ஊத்து போது அத கொஞ்சோ சாப்புடுவோ அவங்க மிச்சோ வைக்கிறத சாப் சாப்டு சாப்டே பாதி நம்ம வெயிட் போட்டுறோ அது ஒரு
கண்டிப்பாக்கா அதுதா உண்மக்கா அதுதா வேஸ்ட் ஆயிட கூட வேஸ்ட் நம்ம வந்து போட்டு வாய்குள்ள போட்டு நம்ம வந்து என்ன சொல்றது வேஸ்ட் பாக்ஸ் மாரி ஆயிட்டு வந்துட்டு இருக் அதுதா உண்ம
ம் பண்ணி பண்ணி தா வெய்ட்டு ஏரிருக்கா ஐயோ என்னடா இந்த மாறி ஆயிடுச்சேன்ற மாறி அதுக்கப்றோ நம்ம ரொம்ப வருத்தபட கூடாது ஏ அதா ரொம்ப கஷ்டமாருக்கு அது ஃபாஸ்ட்டா வெயிட் ஏறிடுறோ ஆனா கொறைக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டு கொறைக்கணு
ஆமாக்கா அதுதாக்கா ஒன் அது ஏறது நல்லா ஏறி நீங்க சொன்னமாறி கம்மி பண்றதுக்கே முடியே மாட்டீங்க கம்மியாது கம்மியாவே மாட்டங்கது பண்ணி பாத்தாலு என்ன ஒரு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அவ்ளதா வேரியேஷன் இருக்குன்னு பாருங்கள வெயிட் மெஷின் வச்சிருக்க அ பாத்தா அப்டிதா வருது
நைட்டு் சாப்பாடு கூட நீ நேரத்தோட போற ஆறு மணி ஆரைக்குள்ள சாப்ட்டு முடிச் சேரி அதுக்கப்றோ எதுவுமே சாப்ட வேணா ஏனா நைட்டு நம்ம சாப்ற சாப்பாட்டுக்கு காலேல பதி பன்னெண்டு மண்நேரோ பதிமூன் மண்நேரோ கழிச்சி சாப்ட்றப்போ ஆனா டைஜீஷன் நல்லா ஆவூ அதனால கூட பாதி அந்த கொழுப்பெல்லா ஏறாம இருக்குன்னு சொல்றாங்க
செரி ஓகேக்கா ஓகே அப்போ அந்த மாதிரி நானு அப்போ ஃபாலோ பண்ணி பாக்குற ஒன் மந்த் ஃபாலோ பண்ண தெரியுல்ல அது நமக்கு ஒரு இதுவா சேஞ்சஸ் எப்டி இருக்குன்னு தெரியு
யோகா பண்ணாவே கை கால் வலி எல்லா கொறஞ்சுறு ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண் நாள் கா கஷ்டமாதாருக்கு ஒரு வாரோ தொடர்ந்து பண்ணு அதுக்கப்பறோ உனக்கே ஈஸி ஆய்டு
சேரிக்கா ஓகேக்கா ஓகேக்கா
ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நேரத்துக்கு சாப்டு ஏதாவது ஜூஸ் ஏதாவது இருந்தா கூட டயர்டா ஆன ஆவுற மாரிருந்தா கொஞ்சோ ஜூஸ் எல்லா எடுத்து சாப் அதுக்கப்றோ ஏதாவது வேல இருந்தா பண்ணு
ஓகேக்கா ஓகேக்கா சேரிக்கா ஓகேக்கா நீங்க சொன்ன மாறியே ஃபாலோ பண்ற சேரிக்கா ஓகேக்கா ஆ சேரிக்கா ஓகேக்கா ஓகே